ஹலோ என்ன பண்றீங்க மேடம்
நா இருக்கே என்ன காலேஜ்ல்லா போயி எப்டி இருந்தது கேக்குதா
பஸ்ட் டே சத்தியமா ஆ ஃபர்ஸ்ட் டே இருக்குல்ல ஃபஸ்ட் டே வந்து செம்ம கடுப்பா இருந்ச்சு
ஏ
அதாவது ஒரு ஒரு மஹாலுக்கு வர சொன்னாங்க அங்க போ பேர ஆமா அந்த கோயட் காலேஜ் பக்கத்துல ஒரு ஆடிட்டோரியம் இருக்குன்னா அங்க வர சொன்னாங்க பேரண்ட்ஸ் கூட பேரண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி உக்கார வெச்சிட்டு எங்கலேல்லா முன்னாடி உக்கார வெச்சுட்டாங்க போய் உட்காந்தா எனக்கு யாரையுமே தெரில எல்லா செட்டு செட்டா இருக்காங்க அப்பறமும் ரெண்டு மூணு பேத்துகிட்ட பேர் என்னெல்லா கேட்டு நா உக்காண்ட்டே அவளதா யாரிட்டையும் அவ்ளோக்கா பேசல அதுக்கப்றோ நெக்ஸ்ட் டேல இருந்து அப்படியே செட் நெக்ஸ்ட் டே காலேஜ் போ ஒரு ஏழு எட்டு பேர் ப்ரெண்ட்ஸ் கெடைச்சாங்க அப்டியே இப்ப ஒரு பத்து பன்னெண்டு பேரு இருக்காங்க
பன்னெண்டு பேரும் நீயும் ஒரு கேங்கா
ஆமா கேங்ன்ட்டு இல்ல எல்லாருகூடையும் பேசுவே நானு
ஒரே கேங்ஸ்டர்ஸ் தா
இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா இப்ப எப்டி நம்ம கிளா நம்ம ஸ்கூல்லல்லா நா அங்க உங்க கிளாஸ்குள்ள வந்து எப்டி சுத் தித்திட்டே ஆடிட்டு இருப்பே நா ஓடி ஓடி வெளாண்ட்டு இருப்பே சருக்கீட்டு இப்ப அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சிட்டே இப்ப இங்க
ஓடி ஓடி
ஓடி ஓடி வெளாண் வெளாண்ட்ருப்பே யாராச்சு முடியில கிளிப்பு குத்திருந்தா கிளிப்பு கள ட்டி விடுவே இப்டி தா பண்ணிட்டு இருப்பே
நீ கேடுகெட்ட வேலையல்லா அங்கயும் போய் பண்றியா நீ
அங்க இப்ப பண்ணிட்டு இருக்கே
ம் அப்போ ஒரு ஜாலியா இருக்க நீயு
ரொம்பல்லா இல்ல ஒரு அளவுக்கு ஒனக்கு ஓபன் ஆயிடுச்சா
இல்ல நா இங்க சேந்துட்டே இல்ல
என்ன அந்த இதுதா அது எது அது என்னது அது எதுக் போ போட்ற நீயு
கவுன்சிலிங்
ஆ கவுன்சிலிங் ஓப்பன் ஆயிருச்சா
கவுன்சிலிங் வந் ஓப்பனு ஃபஸ்ட் ரவுண்ட்ல இருக்குறவங்களுக்கு வந்து இருவதாந்தே தி எனக்கு வந்து ஆகஸ்ட்டு மூணு
ஆகஸ்ட்
நா வந்து செகண்ட் ரவுண்ட்ல டிவர ஆமா ஒரு அர மார்க்குல போயி செகண்ட் ரவுண்டு வந்துட்டன் டி இல்ல இந்த மாசத்துக்குள்ளயுமே எனக்கு வந்து சீட்டு கெட அர மார்க் கம்மி ஆயிடுச்சு அதுனால
இப்ப நீ இப்ப நீ பிஸ் எடுத்துருக்கேல அந்த குரூப்ல வந்துட்டு கவுன்சிலிங் இல்லாம எடுத்தவங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்குமா
ஆ ஹ ஓப்பன் ஆயிருக்காதுன் தா நெனைக்கறே
ம் சரி சரி
எப்டியு இன்ஜினியரிங்க்கு லேட்டா தா தொறப்பாங்க
ம்
தெரில சரியா எனக்கு
ம் ஆனா தனியா போறல ரொம்ப கஷ்டோ சொல்லிட்டே சத்திமா சொல்றே தனியாலா போனா அப்டே ஏ நெஜமா சொல்றே நானு தனியா போனா எப்டி தெரிமா இருக்
அப்ப நீ எப்டி சாலியா போற
அதுதா இப்ப என்னனா இப்ப நம்ம நா வந்து உங்க கூடலா இருப்பே பத்தியா தூர தூரோ நா அங் இங்கயு இப்ப கத்திட்டே பேசிட்டு சிரிச்சிட்டே அந்த மா எனக்கு இங்கனால இங்க இருக்க முல்ல அவங்களுக்கு ஏத்த மாரி தா நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு புரிதா அ வந்து பொறுமையா நம் இப்ப உங்ககிட்ட நம்ம கத்திட்டே அது இதுன் கத்திட்டு பாட்டு பாடிட்டு அப்டி இப்டின்ருப் போ இங்க வந்து அப்பெல்லா இருக்க முடியாது ஏனா யாருனே தெரியாது அவங்க எப்டினே தெரியாது அந்த மாரி ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாரி இருக்காங்க ஒரு ரோ மட்டுந்தா இப்ப செட் ஆயிருக்கே அது வந்து பேரு என்ன அவ்ளதா அப்டி கேட்டு ம்
ஆனா எனக்கு வந்து ஒரே இதா இருக்கு யார் யாரெல்லா வருவா எப்டி எப்டி எல்லா இருப்பாங்க எந்தெந்த மாரியெல்லா கேரக்டர்லா வருவாங்க அப்டின்லா பாக்குணுன் ஒரு க்யூரியாஸ் ஆனா நீங்க சொ
ஒரே
எல்லா என்னடா இது அப்டின் சொல்லி கொஞ்சோ
ஆமா அப்டிதா இருக்கு
ஆனா இ நறைய
ம்
நம்ம செட் ஆகுறாங்கல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு
ஆமா
ஹலோ ஆ ஃபர்ஸ்ட் செட் ஆகுற ஃப்ரண்ட்ஸ் வந்து ஆ கேக்குது கேக்குது நா நா பேசுறது கேக்கலையா
கே இப்ப கேக்குது சொல்லு
ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட்